ஆமாங் தோழி
வணக்கம் தோழி
ஆ ஆ தோழி நல் அ ஆ கேக்குது தோழி ந நன்றாக இருக்கிறீர்களா
ஆ நல்லா இருக்க தோழி நீங்க எப்டி இருக்கீங்க நலமா இருக்கீங்ளா
ஆ நான் நல்லமா இருக்கேன் தோழி
சாப்டிங்ளா தோழி ம் முடிஞ்சுர்ச்சி தோழி இப்ப டீ குடிக்கிற டைமு டீ குடிக்கலாம் ம் சொல்லுங்க தோழி
மதியானோ நீங்க எனக்காக ஒரு பி பிரியாணி அ செய்முறை சொன்னீங்க அது ரொம்ப நல்லா இருந்தது தோழி ஆ இப்ப எனக்கு வந்து நம்ம நெய் சோறுன்னு சொல்லுவோம்ல தோழி
ஆமா பட்
குள் சைட்லல்லா ஆ ஆமா தோழி இந்த இதெல்லா ரொம்பா இதா இருக்குது அத ப பத் தி எனக்கு எதுவும் தெரியாது தோழி அந்த செய்மறை உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு
ம் செரிங்க தோழி பகாரியா கானா என்ன குருமா வை ப்பாங்க இப்போ நம்ம சிக்கன்லேயே கூட வெக்கலா மட்டன்ல கூட அந்த குருமா வெக்கலா செரிங்ளா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பகாரா கானா செய்யறதுக்கு என்ன பண்ணணும்னா இப்ப நம்ம ஒரு கிலோ பகாரியா கானா செய்றோம் அப்டின்னா அதுக்கு பாஸ்மதி ரைஸ் ஒரு கிலோ எடுத்து நம்ம ஊற வச்சுக்கணும் தோழி நல்லா வாஷ் பண்ணி கொஞ்சோ ஊற வச்சுக்கணு அப்பறமா என்ன பண்ணனும் ஒரு சத்தல்ல ஆ இது நல்லா ஒரு ஒரு நூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு நூறு கிராம் போதும் நூறு கிராம் அளவுக்கு எண்ண போடுனுங்க தோழி அது எண்ணெய் கொஞ்சோ நல்லா ஹீட் ஆன் வருது உடனே அப்புறமா நீங்க பட்ட லவங்கொ கிராம்பு எல்லா போட்டு அதுக்கப்றமா வெங்காயம் இப்போ வெங்காயம் அதுல ஒரு ரெண்டு வெங்காயம் சேத்தாலே போதும் தோழி
தோழி தோழி ஆ ஆ ஆ தோழி முதல்ல ஆ ஆ தோழி முதலில் நீங்கள் எனக்கு அது செ செய்வதற்கு என்னென்ன பொருள் க்கு தேவை என்று ஒரு பட் டியலிட்டு சொல்லிவிடுங்கள் நான் அதை குறித்து வைத்துக் கொள்கிறேன் தோழி பிறகு நீங்க செய்முறை விளக்
றேன் சேரி சேரிங்க தோழி இப்போ நம்ம பிரியாணி செய்யறதுக் க்கு நம்ம ஒரு கிலோ அரிசி எடுத்து நல்லா கழுவி வச்சுக்கோம தோழி அப்பறமா வெங்காயம் போ ரெண்டு வெங்காயமு ஒரு ரெண்டு தக்காளி அ சும்மா குட்டி தக்காளி இருந்தாலே போது தோழி தக்காளி ரொம்ப தேவயில்ல வெங்காய மட்டு ஒரு
நம் செய்யலா தானே தோழி
ஆ அது சேக் சேக்காம கூட பண்ணலா ஆனா சேத்தா கொஞ்சோ நல்லா இருக்கு தோழி ஒரு சில பேரு அதுல கொஞ்சோ அ கேரட்டு அந்த மாதிரி கூட சேப்பாங்க தோழி நம்மளுக்கு வேணுனா நம்ம சேத்துக்கலா இல்லனா சேக்க வேண்டா தோழி
செரி தோழி
செரிங்ளா தக்காளி அப்றமா வெங்காயம்மு ஆ நீங்க ஒரு ரெண்டு வெங்காய ஒரு குட்டி ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க தோழி அப்பறமா கொத்துமல்லி புதினா இதுக்கு புதினா கண்டிப்பா தேவ தோழி
ஓகே தோழி
கொத்து மல்லி புதி